ப்ரோ வேற ப்ரோ ம் லவ் லாம் பண்றிங்ளா என்னதது
அப்டிலா இல்ல ப்ரோ
ஏம் ப்ரோ அதுனு ரெண்டு பண்ணிருந்தே ரெண்டுன்னா ஒன்னு ஒன்னா ப்ரோ ரெண்டே ஒரே டைம் இல்ல அடி வாங்கிட்டே இப்போதைக்கு வேணானு இருக்க
ம் ம் அப்டியா
அ அ பண்ணவே கூடாதுன்னு இருக்கம் ப்ரோ
புரில
பண்ணவே கூடாதுன் இருக்கே இனிமே
நம்ம கூட அப்டிதா இருக்க அதலா பண்ணக்கூடாதுன்ட்ருவாங் அதுவரைக் சூப்பரா இருக்குன்
அது அப்டிதா ப்ரோ அது வந்து நானா எல்லா தேடி போல ப்ரோ அதுவா வரு அதுவா போயிடிச்சி ட்ரூவா பண்ட்ட எவ்ளோ ரெண்டு மாசமாது என்னால வெளியவே வர முடில அப்டியெலா இருந்திருக்க அப்ற வந்து அவளே ஹேப்பியா இருக்கும்போது நா என்னடான் விட்டே
கரெட்டு ப்ரோ அவுங்ளே ஜாலியாருக் ங்க நம்ம எதுக்கு இது இது பண்ண
ஆமா பசங் கூட எனக்கு தெரிஞ்சு இதா ப்ரோ பெஸ்ட் பசங்க கூட இருந்து நல்லா ஜாலியா விளையாடிட்டு சுத்தினு இருக்கறதே பெஸ்ட்டு
ம் ஆமா
வேற ப்ரோ சுத்தெல்லா போயிருக்கிங்ளா லைக் கேரளா அந்த மாரி
ஆ போனம் ப்ரோ ட்ரிப்பு போனோ இந்த மாசந்தா போனோ
ம்
ஆ மூணாறு
மூணாறு தா போனோ நாங்களு போன மாச ம் ம் இது மொதல்ல இங்க டிஷூர்னு இருக்கு பாருங்க கேரளால டிஷூர் போனோ அங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அங்க ஒரு நாள் ஸ்டே பண் ட்டு அங்க ஒரு பார்க் இருக்கு அங்க யானைலா இருக்கு அதாம் பாத்துட் டு அப்டியே அங்க சுத்திட்டு கொச்சி வந்தோ கொச்சில போட்டிங்கு
ம் ம் ம்
அங்கயு ஒரு நாள் ஸ்டே பண்ணோ அங்கே நல்லா சுத்துணோ அதுக்கப்புறந்தா மூணார் வந்தோ
நாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் மூணாறு போனோ மூணாறு மூணாறு அங்க ஒரு நாளு ஃபுல்லா சுத்தி பாத்துட்டு நாங்க போன டைம்ல மழ செமையா இருந்துது
ம் ம் சேம் ப்ரோ எங்ளுக்கு வந்து அது முன்னாடி நாள் கூட அங்கே வெயில் இருந்துச்சா நாம போனப்ப கரெக்டா இர்ந்ச்சு மிஸ்ட் எல்லா நல்லா ஒரு கிளைமேட் லைட்டா மழ பேஞ்சு நல்லா இருந்துச்சு ஃபாக் ஃபாகா அப் டியே சூப்பரா இருந்துச்சு ஃபோட்டோ ரீல்ஸ்லா எடுக்க ம் ஒன் டே ஃபுல்லாவே நாங்க ஃபோட்டோ எடுக்க ரீல்ஸ் எடுக்கவே போயிடுச்சு ப்ரோ இன்னொரு நாள் அது அப்ற சுத்துனோ ஆமா அதுக்கப்புற இது வந்து கொல்
நீ எத்தினி பேரு போனிங்க
நாங்க ஆறு பேரு ப்ரோ
ஆஹ் பத்தொன்பது பேரு போனோம்
பா சூப்பர் ப்ரோ எதுல போனீங்க ப்ரோ பஸ் எடுத்துக்கிட்டீங்களா என்ன ஆஹ் ஆஹ் ஆஹ் நாங்க கார்ல போனோம் ஆஹ்
அப்டியே இந்த எப்டி சொல்றது இவனுங்க போட்டோ எடு வா ஒரு நூறு நூத்தி ஐம்பது போட்டோ எடுக்கறாங்கன்னா பாத்துங்கங்களேன்
உம் உம் இதுவாது பரவாயில்ல ப்ரோ நாங்க வந்து அங்க கேரளாக்காரங்க வந்தாங்க அவங்க வந்து கேமரா வச்சுட்டு இருந்தாங்க ஆஹ்
ஒருத்தே மட்டுதான் ஆலு இப்படி இருப்பான் அப்படி திரும்புவான் இப்படி பண்ணுவான் ஆனா ஒரே போசு தான் மொத் மொத்ததுக்கும் தருவான் வெறுப்பா இருக்கும் ஆனா அவே ஒரு போட்டோ மத்தவங்கல எடுக்க மாட்டான் போனே எடுக்க மாட்டான் ஆமா எடு எடுஎடு எடு நீன்னுனு இருப்பான் வீடியோ எடு இது எடு அது எடு ஆனா ஒண்ணுமே எடுக்க மாட்டான் அவன்
ம்
வெறுப்பாருக்கும் எப்டி சொல்றது நம்ப பயங்கரமா எடுத்து கொடுப்போம் போன்ல அப் அப்டி இல்ல ப்ரோ நம்ப பயங்கரமா எடுத்து குடுத்துறுவோம் போட்டோவ நம்மளுக்கு எடுப்பானுங்க பாரு எப்பா வெறுப்பா இருக்கும் அந்த மாரி எடுப்பானுங்க
ஆஹ்
நம் பக்காவா எடுத்து குடுத்துருவோம்
உம் உம் நாங்க வந்து அங்க கேரளக்காரங்கலாம் போட்டோ கேமரா வச்சு நின்னாங்க போட்டோ எடுத்தாங்க அப்டியே அந்த கேமரால்லேயே நாங்க கூட எடுத்து அவங்க ஆப்புது அப்புற அனுப்ச்சி விட்டாங்க ரெண்டு நாள் கழிச்சி அனுப்புனாங்க
ம் ம் ம்
பாவம் அவங்க அவங்ககிட்ட இருந்து நாங்க கேமராவ வாங்கிட்டோம் நாம்ளே புடிச்சின்னு இருந்தோம் அவங்க சொல்லி குடுத்தாங்க இந்த மாதிரி பண்ணணும்பா இந்த மாதிரி கரெட் டைரக்க்ஷன் பாக்கணும் அந்த மாரி மலையாளத்துல இங்கிலீஷ்லதான் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க அவங்க
அவங்க அந்த அந்த அந்த சைடலாம் செம வேற லவல்
ஆஹ் சூப்பர் ப்ரோ ஈஸியா பழகிடுவாங்க அந்த இதுவே இல்ல இ இப்ப இப்போ இந்த சைடு ஆமாப் ஆமா ஆமா ஆமா எப்டி சொல்லணும்னா இப்போ வெள்ளூர்லயே வச்சுக்கோங்களே வேற ஊர்க்காரங்க வந்தா லைட்டா எப்படி தெரியுமா பண்ணுவாங்க வம்பு பண்ற மாரியே பண்ணுவாங்க அங்கல்லாம் அப்டி இல்ல அப்படியே ஏதோ ஆல்ரெடி ஏதோ மாமன் மச்சா மாதிரி பேசுவாங்க நல்லா பழகுவாங்க
செம்மயா இருக்கும் ப்ரோ நாங்க வேற வேனு பயங்கரமா எடுத்து போனோமா எப்டி சொல்றது லைட் செட்டிங்லாம் பக்காவா இருக்கும் வேன்ல ஒரு ஒரு ஆரன் சவுன்டு இருக்கும் இந்த மயில் கத்தும்ல
ஆமா
அ அந்த சவுண்ட்டு ஒரு ஆரனு மட்டும் சும்மா லைட்டா சவுண்டு பயங்கரமா கேக்கும் எப்டி இந்த வண்டில போற அதான் நாங்க பஸ்ல போய்னே போது அடிப்போம் பாருங்க பக்கத்தில இருக்கவங்கலாம் அப்படியே செதருவாங்க பைக்ல போறவங்க அவங்கலாம்
அவங்க நல்லா வைப் பண்ணுவாங்க ப்ரோ கேரளா காரங்க எல்லாருமே
ம் ஆமா ஆனா அவங்க அவங்க ஏரியால இந்த மேரி வேன்லாம் இல்ல மாடிபிகேஷனா அவங்க சைடு வந்து காரு தான் பக்காவா இருக்கும்
ஆமா ஆனா பஸ்ஸு கூட பண்றாங்க ப்ரோ கேரளக்காரங்க மாடிஃபிகேஷன்னாலே
சிம்புளா பண்ணுவாங்க அப்றோ ஒரே இந்த மரி இதுவாருக்காது ரொம்போ ரொம்ப டிசைனா இருக்காது பண்ணா அப்டே ஸ்மார்ட்டா இருக்கு
ம் ம் ம் ம்
எப்டி ஒரே பெயிண்ட்டு இப்ப பிளாக்குனா ஃபுல்லா பிளாக்கு
அப்போ இல்லீகல் இருந்துச்சு போ இப்போ லீகல் ஆ கிட்டாங்க பாத்தீங்ளா ரீல்ஸ் கூட ட்ரெண்டாச்சு பாருங்க ஆமா இப்போ இதுமே பண்ணுவாங்கங்க ஆமா நாங்க டிஷூயுர் போனோ பாருங்க அங்க செம்மையா எல்லாமே மாடிஃபை கார்டு எல்லாமே சூப்பராருந்தாங்க அவங்க எப் எப்டிதெரிமா இருப்பாங் வச்சாங்க அந்த சாங்லலா எப்டி வருவாங்க பொண்ணுங்கல்லா அது இது போட்டு கிரீன் கலர் சாரீ போட்டு அவங்க கல்ச்சர் மாரி பண்ணுவாங்க பாருங்க அந்த மாரி போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு காரோட ஜன்னல் மேல ஏறிட்டு அந்த மாரி வைப் பண்ட்டு போயினுருந்தாங்க அவுங்க அதுவு டைம் எவ்ள இருக் கு ஆறு மணிருக்கு நாங்க என்ட்டர் ஆனது உள்ள ஆறு மணிக்கு தா அங்க கால்ல அப்பவே அப்டி
அதுக்கப்றமா இந்த நாங்க போற டைம்ல தா ஃபுட்பால் ஸ்டார்ட் ஆக போகுது ஃபீபா
ஆ ஆ ஆ
ஆ ஃபுல்லா கட்டவுட் ரெடிக்ரானுங்க ப்ரோ எங்க எந்த எந்த ஊருக்கு போனாலு
ஆ ஆ
பெரி பெரிய கட்டவுட்றே
அவங்க நிறைய ப்ரோ ஃபுட்பால் நிறைய ஆடுவாங்க
ஃபுட்பால் தா ஃபுட்பால் வெரி ப்ரோ அவுங்குளுக்கு
கேரளானா சூப்பர் ப்ரோ அங்க இருக்ற மக்கள் இருக்குட்டு
அவுனுங்க இது கொஞ் அது இல்லாம அவுங்க வீடு தா ப்ரோ செம்மையா இருக்கு
ம் கும் இப்போ இங்கெல்லா வீடு எப்டி இருக்கு ஒட்டி ஒட்டி ஒட்டி ஒட்டி பக்கத்து பக்கத்துலருக்கு அங்க அப் அப்டி இருக்காது அங்க ஒரு வீடுனா இங்க ஒரு வீடு இங்க வந்னா அங்க இருக்கு நல்லா இருக்கு ஆமா அது டூர்லாம சூப்பரா இருக்கு ப்ரோ நல்லா ஒரு லெக்சூரிஸா இருக்கு ஆமா ஆ நல்லா இருக்கு
செமயா இருக்கு ப்ரோ
அங்க இருக்குற கோயில்லா பாத்தீங்ளா எப்டி இருக்கு தெரியுமா நீங்க த்ஷ்யூர் போயிருக்குணு பரோ அது சூப்பரா இருந்துச்சி ஆ ப்ரோ ஒரு குப்ப ஆமா ஒரு குப் குப்ப இல்ல ரோட்ல்லா எப்டி இருந்துச்சு நாங்க வந்து அந்த தேனி தேனியோ ஆமா தேனினு நெனைக்ற மூணாறு தாண்டுனாலே தேனி வந்துரு தமிழ்நாடு அதா தமிழ்நாடு ஆ கேரளா பாட்ருன் அவங்க தாண்டனு ப்ரோ ரோடே செரியில்ல அது வரைக்கு சூப் ப்பராந்துச்சி ரோடு அவ்ளோ நாங்க வந்து ஏழ்ற்ர மணிக்கு கீழ எறங்குனோ மலைலேந்து ஈஸியா ட்ரைவ் பண்ட்டு ஈஸியா எயிட்டில வந்துனுன் இருந்தோ நாங்க மலைலியே அது அப்றோ அந்த பாட்ரு தான்னோ அதுக்கப்றோ ரோடே செரியில்ல தம்மா துண்டுக்குது ரோடு அதிலே பஸ் வருது ஆப்போசிட்ல அவ பஸ்சுக்கார வந்தா நாங்க சைட்ல பண்ணிஞ்சின்னு ரொம்ப டென்ஷனாயிட்டோ இன்னடா இது ரோடு செரியே இல்ல அப்டின்னு தமிழ்நாடு ப்ரோ அங்க போயிட்டு இங்க வந்துட்டு எங்க ஊரையே வெறுத்துட்டோ ப்ரோ எதுக்கு இங்க வந்தமோ ஆமா சூப்பரா இருக்கு ப்ரோ நிம்மதியா ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு அந் இந்த ஊரு நான்லா நெனைப்பே ஃபியூச்சர்ல சப்போஸ் ஒரு நல்லா வெல் செட்டில்டு ஆயிட்ட நா மேரேஜ் ஆயிட்ட பிறகு இங்க வந்து செட்டில்டு ஆயின்ணுனு நெனைப்பே எல்லாரு அதா சொன்னாங்க ஆ
எப்டி சொல்றது அவங்க வந்து அந்தளவுக்குலா வெளிய போ மாட்றாங்க வீட்லே தா ப்ரோ இருக்
ஆமா ஆ நா எந்து எங்க ரிலேஷன் ஒருத் ருத்தங்க இருக்குறாங்க அங்க அவுங்க இங்கதா இருந்தாங்க டொண்டி ஃபை இயர்ஸ் ஆச்சு அவருக்கு மேரேஜ் ஆயி எங்க அங்கல் அவரு அவரு எங்க ஊரு தா கேரளாக்காரங்கள கல்யாணோ பண்ணிட்டு அங்கே போய் செட்டில் ஆயிட்டாங்க ப்பரா வாழ்றாங்க ப்ரோ நல்லா ஒரு நல்லா ஒரு ஹவுஸ் இருக்கு ஓனாவே பைய ரெண்டு பையன படிக்க வெச்டாங்க ரெண்டு பைய எதோ வேலைக் பார போறாங்க பொண்டாட் டியு இவுங்ளு சும்மா சாப்ட்டுனு சுத்தினு இருக்கா அந் அவரு எப்டி தெரிமா இருக்காரு சூப்ரா ல் ஷர்ட் கூட போல்ல ப்ரோ அப்டியே லுங்கி எத்து கட்டினு சீனா வராரு வாப்பா அப்டியே எல்லாரு கிட் டியு நல்லா பேசுறாரு சூப்பரா இருந்துச்சு ப்ரோ ஆமா மலையாளோ நல்லா பேசுறாங்க எல்லாமே பண்றாங்க அவுங்க பையன்லா க்ளியேரா சொல்றா இந்த மாரி இங்க போங்க இங்க போயிட்டு அங்க போங்க நல்லாருக்கூ அது இதுன் நல்லா இருந்துச்சி ப்ரோ
ப்ரோ வேற் லவல் ப்ரோ அந்த எப்டி சொல்றது சன் அஞ்சி நாளு ப்ரோ
ஆ ப்ரோ ஆ
அஞ்சி ஆற் நாளு
ஆ இங்கெல்லா போனீங்களா கொழுக்கு மலைலா ஜீப் எடுத்து
கொழுக்கு மலையா நாங்க போ டைம் தா செம் மழையாச்சே காலைலே
ஆ நாங்க அங்கே ஜீப் எத்தோ
ஆ
ஆ ஆறு பேருக்கு வந்து திரீ டௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் குத்தோ போயிட்டு கொழுக்கு மலை காம்ச்சாங்க த்ரீ டௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆறு பேருக்கு ஜீப்ல நல்லா அவுங்க ஸ்பீகர் சப் எல்லா வச்சிருப்பாங்க ப்ரோ நல்லா சவுண்ட் வரு தன் தன்னு கத்தினு போவாங்க எங்க கூட வந்தவங் வேற கொலா டிரைவரு அப்டியே சொலட்றா எல்லாரையு அந்த வேற ஜீப்ல எல்லாம்ப் பொண்ணுங்கல்லா இருப்பாங்க நாங்க கத்துவோ சாங்ஸ் போட் னு அவுங்க எல்லா பர் ஒர் நல்லாருக்கூ ப்ரோ எல்லாமே வைபே அங்கே
சம ப்ரோ அங்கப் அங்க பொண்ணுங்க எப்டி சொல்றது அவுங்க பொண்ணுங்க இதுவுலா நம்ப கொஞ்சோ ஷை படுல அவுங்க அப்டிலா இல்ல நார்மலா பேசுவாங்க
ஆமா இப்போ ரீசென்ட் டேஸ்ல கூட அங்க கொழுக்கு மலைல சூசைடு ஒர் த்த பண்ணிக்குனா பாத்தீங்ளா அதுக்கு முன்னாடி நாள் தா ப்ரோ நாங்க அங்க கொழுக்கு மலை போய் வந்தோ நாங்க அப்ப கூட மூணாறுல தா இருக்கோ அன்னிக்கு தா அந்த பைய ஒருத்த சூசைட் பண்ணிக்கிட்டானு நியூஸ்
ஆமா ஆமா பாத்த பாத்த அப்டே இவங் சும்மா நார்மலா வீடியோ எடுப்பானங்க அப்டே
ஆமா டக்குனு விழுந்துருவா அவ அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அசிங்கப்படுத்திடாங்க அவ அத்தா சொல்லுவாங்க அங்க இருக்கிற நானூற் டிரைவரு நானூற் டிரைவர் போய் எல்லா நானூறு வண்டி ஓடுது ஜீப்பு இப்டி யாரோ வந் து வேற ஊர்லந்து வந்து குதிச்சிறா இப்ப எங்களுக்கு வேல இல்லாம போனா நானூறு குடும்பங்கள் பாதிக்கப்ப படுதுல அப்டின்னு சொல்லுவா ஏஸ் ஐ அந்த பிளேஸ் தட பண்ணிட்டா என்ன பண்றது நாங்க எப்டி சாப்பாடுக்கு இது பண்ணுவோ அப்டின் சொல்லுவாங்க செரிங்க ப்ரோ டைம் ஆய்ச்சு பாருங்க
ஆ ஆ இரு ப்ரோ இரு ப்ரோ பண்ணாத ப்ரோ ஒர் நிம்ஷோ கால் பண்றாங்க வீட்ல
ஓகே ஓகே ப்ரோ ஆ மெசேஜ் பண்ணு ப்ரோ பண்ற ஓகே